ஆரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்ருக்கீங்களா
இல்லை கொஞ்ச பிரேக் எடுத்துக்கிட்டங்க
எஸ் எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருந்ச்சு பாத்த ஸ் ஒரு வேல கால் வருதுனு நெனைச்சன்னானு ஒரு வே போட்டு வெளியே போயிட்ட
ஓ சரி சரிங்க
அப்டேட் கேட்டே இருக்கு பண்ணணுமான்னு தெர்ல
ஆ பண்ணிருங்க ஏதோ புதுசா ஏதாச்சு
அப்டி எது ஏதாச்சு இது வுட்டுருப்பாங்க ஆ
ஆ ஆமாங்க
அமௌண்ட் எது காட்றதுல்ல நம்மளுக்கு பேமெண்ட் போட்டதுக்கு அப்பரந்தா காட்டுமா
அது ம் எப்டி சொல்றது அதுலயே காட்டுங்க
சரி சர் சரி
அங்க அந்த பேமண்ட் இதுலயே காட்டுங்க
ஓகே ஓகே இப்ப எது இப்ப எது எனக்கு வர்ல அதா கேட்டே
சேர் சேர் செரிங்க அ அ ஒரு வாரத்ல வந்துருங்க
இல்ல எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சுபோல் ஒரு டைமுக்கு வந்துருக் சு நீ அடுத்த டைம் போட ஆரம்பிச்சாதா நம்ம எவ்ளோ ஏர்ன் பண்ணிருக்கோன்னுமே காட்டலன் கேக்குற நான்
சேரிங் வந்துரு வந்துருங்க ம் ம்
எந்த மாரி செலவுக்கு வச்சுபீங்க இதெல்லா இந்த அமோண்டேலா
இத பாத்தீங்கனா நா ஃபுல்லாமே விவசாய செலவுக்கே பண்ணிருவங்க பாத்தீங்கனா இப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்க தவுடு எடுத்துட்டு வருவாங்க அதுக்கப்றொ களப்டீனுங்க அப்றொ எதோ தென்ன மரதுக்கு இதுக் இதுக்கெல்லா உரொ வைக்றதுங்க வேப்ப புண்ணாக்கு இந்த செலவுகெல்லா நா பண்ணிக்குவங்க நா கல்லூரி போறப்பவே நா கொஞ்சொ பக்கத்து ஊர்ல கொஞ்சோ டவுன்ல தா வண்டி நிறுத்திட்டு பேருந்து ஏறிட்டு இருந்தங்க கல்லூரி பேருந்து
சேர் சேர் செரி
அப்றோ அப்ப இருந்தே எனக்கு அலைபேசில அழைப்பாங்க எனக்கு அது எடுத்துட்டு வா இது எடுத்துட்டு வானுங்க அப்றொ எனக்கு சேரி அது மேல கொஞ்சொ ஈடுபாடு ஆயிருங் ச்சுங்க அப்றோ அதே பழக்கமாயிர்ச்சுங்க
சேரி சேரி செரி
அந்த செலவுக்கு வச்சுக்குங்க அது இல்லைனா நம்பளுக்கு ஏதாச்சு தேவபட்டா கூட வாங்கிகுவங்க
சேரி சேரி சேரி வெளிய சாப்ற பழக் பழக்கம்மலா உண்டா இந்த ஈவ்னிங் டைம்ல இந்த
அப்டியே அதெலா எனக் கு பள்ளி செல்லும்போது பேருந்துல செல்லும்போது அந்த டைம்லலா இருந்துதுங்க
இப்ப வீட்ல இருக்கும்போதுதா சாப்பட விரும்பறதில்ல
ப்பமு நண்பர்களோட போயிம் நானு சாப் ருந்தங்க அதுக்கப்றலா தனிபட்ட முறைல்னு அதிகமா சாப்ட மாட்டங்க வெளிய போயிங்க
இருந்தாலுமே வீட்ல இருந்தாவே எதாவுது சாப்டலாமே தோணு
வீட்ல இருந்தா நா பண்ணிக்வுங்க எதாச்சி முட்டய வெச்சு எதாச்சி பண்ண வெச்சு எதாச்சு ஆம்லேட் போட்டு குடுங்க
ம்
அப்டி எதாங்ஸ் பண்ணி சாப்ட்ருபிங்க
தெரியுமா
ஆ ஓரளவுக்கு தெரிங் கொழம்பலா வெக்க தெரியாதுங்க தோச பனியாரொ டீ காஃபி அதுக்கறோ வேற முட்டய வச்சு ஏதாச்சு கலக்கி மாரி செஞ்சுகுவங்க
செரி செரி செரி
ம் அப்றோ ப பிரட்டுல வந்து நெய்யி ஊத்தி சுட்டுகுவங்க
ம் ம் ம்
அதெல்லா கொஞ்ச புதுசா ட்ரை பண்ணுவங்க
சரி ஓகே
ம் நீங்க ஏதாச்சு புதுசா ஏதாவது கிரியேட்டிவா பண்ணுவீங்களா
இல்லல்ல நாம ரெகுலர் சமையலே கரெக்டா வராது இதுல க்ரியேட்டிவிட்டி எலா வராது சுத்தமா இந்த சப்பாத்தி எல்லா போட வராது அது எ வீட்டுக்காரருதா வாரோ ஒருக்கா ச சாட்டடே ஆனா சப்பாத்திதா அ அது ஃபுல்லாமே எனக்கு வேலை இருக் க்கறனால எ வீட்டுக்கா க்கு சாட்டடே சண்டே ப்ரீன்றதுனால சப்பாத்தி சுட்டு எக் கிரேவி பண்ணிறுவாரு
சேரிங்க
கொஞ்சோ ஸ்பெஷலால எது தெரியாது நா எ ரெகுலரா சமைக்றத்தா
சேர் சேர் சேரிங்கோ நீ அதுமே நாம செஞ்சுக்றது நல்லதான நல்லதுதானாட்ருக்குதுங்க புருச சமையல் கத்துக்குறதுங்க பியூச்சர்ல அது என்ன ஆன பியூச்சர்ல என்ன வேணாலு ஆவலாங்க
ஆமா இல்ல அது வந்து இதுதா சேஃப்ட்டி தான் போ ஒய்ஃப்னாலயே ஒரு நாளைக்கு காய்ச்சலு முடியலன்னு வச்சுக்குங்க நாம அந்த டைம்ல அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்ருக்க முடியாது அவங்களுக்கு சமச்சு குடுத் தா அது ஒரு ஹெல்ப் ஹெல்ப்பா இருக்கு அவுங்களுக்கு அவுங்க ரெஸ்ட் எடுக்கனு இப்ப நம்ப அம்மா நம்ம பாட்டி எல்லாமே உடம்புஸ் தொல்லினாலு அவங்கதான் எந்த சிஸ் சமைப்பாங்களே தவர நம்ப அப்பாவோ இல்ல தாத்தாவோ வந்து ட்டு சமையல்ப சமயல் கட்டு பக்க போவே மாட்டாங்க நாம கூட வெளியூர்ல இருக்கோ நம்ம உடம்பு செருலனா ஒ ருனா ஆடர் போட் போன பக்கத்துல ஹோட்டல் இருந்தா போய் சாப்ட்டுப்போ நம்ப அப்பா ஜெனரேஷனு தாத்தா ஜெனரேஷனு அப்டி கெடையாது என்ன உடம்பு சரியலனாலு அவங் க வைஃப் தா எந்திருச்சு சமைக்கிற வரைக்கி அவ வெயிட் பண்ணிட்டுதா இருப்பாங்க
என்ன பக்கத்துல முடிலேனா அப்புற பா பாட்டியோ இல்ல வேற யாராச்சு அத்தையோ வந்து அப்ற கொஞ்சொ ஹெல்ப் பண்ண சொல்ல வேண்டியதாங்க உதவிக்குங்
காலகட்ட முறக்கி எந்த ஒரு சொந்தமு வந்து பாக்காது
அது உண்ம தாங்க ஆமா ஆமாங் மொதலெல்லாம் பாத்தீங்கன்னா திருமண முறையே வீட்ல வச்சுட்டு இருந்தாங்க பந்தக்கால் போட்டு வீட்லயுமே
ம்
ஆ பாத்தீங்ன்னா நம்ப அக்காக்கூட அப்டித்தான் ஆச்சுங்க ஏனா அந்த அந்த சூழ்நல கொரோனா டைம்ங்காட்டி வீட்லியே வச்சுங்க
எங்க ஒங்க வீட்ல நடந்துச்சா இல்ல அங்க
ஆமா எங்க வீட்ல தாங்க அப்புறோ முகூர்த்தோ ஆனா எங்க மலையில நடந்துச்சுங்க
ஓ செரி செரி
அங்கோ உங்க ஊரு அங்க மலை இல்லிங்
ஆ தெரியும் தெரியும் மலை நா கண்டுகிட்டேன்
ம் ஓகேங்க அங்கதான் நடந்து
ஓ ரிசப்ஷன் வந் வந்து உங்க வீட் ல நடந்துச்சா கோ கோட்டாவுள வந்துருக்காதே ரொம்ப கம்மியாதா கூப் விட்ருப்பீங்க
ஆமா இல்ல ஒரு ஐநூறு புள்ளிங்க
ஓ ஐநூறு டிக்கெட் புக்
ஆமாங்க ஐநூறு ஆயிரொத்துக்குள்ள இருக்கு ஆயிரோ கூட இருக் காங்க அதுக்
அந்த அளவுக்கு வந் எடம் இருக்கா எடம் வசதி உங்க வீட்ல
ஆ இருக்குங்க அங்க வாச கொஞ்சோ பெருசா இருக்குங்க கெடக்குங்க பிண்ணாடிங்க அதுல சின்ன பக்கத்துல பெரிப்பா வீடும் பூங்கா இருக்குங்க
ஓ செரி செரி ஸ்டேஜுலா போட் இப்பற்ந்தீங்களா
க ஷெட்டு இருந்துதுங்க கா இது வண்டி நிறுத்துற ஷெட்டுங்க அதுல கொஞ்ஜோ எல்லா டெக்கரேஷன் பண் ணி அதுல சோஃபா செட்டு போட்டு அதுலயே வெச்சுட்டோங்க
செரி செரி செரி டெக்கரேஷனுக்குலா அப்போ எவ்ளோ செலவாச்சு
அப்பலா கம்மியாத்தாங்க அது ஒரு மண்டபத்துல சொன்ன டெக்கரேஷனுக்கு அவிங்க வந்து வீட்லயே சொ பைய பண்ண சொல்லிட்டங்க அப்றோ அவிங்களே பண்ணிக் குடுத்தாங்க
ஆ எங்குளுதுமே வீட்டுலதா வெச்சோ ஆனா டெக்கரேஷனுக்கு வந்து அறுவதுபா வாங்கி டாங்க ஷேரு டேபிளு ஃபேனு எல்லா சேத்தி
சேர் சேர் செரிங்க உங்களதா நீயே உங்க வீட்லயே வெச்சீங்களா
இல்ல இல்ல எங்க வீட்ல எங்க கணவர் வீட்ல அங் அங்க அம்மா வீட்ல ரோட்டு ரோட்டு மேலயே வீடுன்ற அதனால எட வசதி இல்ல அ கணவர் வீடு வந்து இங்க காட்டுப் குள்ள இருக்குது வீட்ட வீட்டுக்கு அந்த பக்கம் ரெண்டு களம் இருக்குது நல்லா எடோ வசதி இருந்துச்சு அ அதனால அது அங்கேயே வெச்சாச்சு அக்காவு மாமாவுங் கூட அப்போ எ திருமணத்துக் வந்துருந்தாங்க அப்பலா அக்காவுக்கு வந்து அப்ப பார்த்ததோட செரி அவள பாக்க முட்ல என்னயக்கு தெரியாது அப்புறங்க பாப்பா பால்வா டி வரும்போது நல்லா பேசி அதுக்கப்புறோந்தா நல்லா நண்பர்களானோ
ஓ சேர் சேர் சரிங்க ஆனா அதுக்கு முன்னாடி தெரியுங்க
ஆ ஏன் கலியாணத்துக்கு வந்தாங்க நா அந்த ஊரு அப்டின் தெரியு மத்தபடி ஏன் ஃபோன் நம்பரு அவங்க போ ஃபோன் நம்பரு என்கிட்ட அவங்கிட்டயு கெடையாது நாங்க பேசிக்கவு மாட்டோ நானு வெளியூர்ல கலியாணஆனது வெளியூர் அதனால அவ்ளவ பழக்கம் இல்ல அப்ற ரெண்டு பாப்பாவுமே இங்க பால்வடி போனதுனாலதா எங்க ரெண்டு வேத்துக்குள்ள பழக்கமாச்சு கூட்டியாந்து விற்றது கூட்டு போறது
அதா அத அதாங்க
அப்றம் அவங்க ரெண்டு வேரு நல்ல நண்பர்களாயிட்டாங்க
அததங்க அததாங்க பாத்தீங்கன்னா அவங்க லா ரொம்ப கஷ்டந்தாங்க வெளிலியே வர முடியாம ஆ முக கவசோ அணிஞ்சுகிட்டு ரொம்ப சிரமா தான் இருந்துருக்காங்க
அது நம்ளுக்கு கஷ்டமா இருந்துச்சு அ ஆனா சில பேர் அந்த கொரனானால பாதிக்கப்பட்டு அவங்க பட்ட கஷ்டொ நம்பளோட அதிக கஷ்டம் நம்புளுக்கு வெளிய வர முடில அப்டின்ற ஒரு கஷ்டம் தா இருந்துச்சு யே தவர
அவுங்க வந்து உயிரு உயிர வந்து போயிட்டு வந்த மாரி அவங்க வந்து ஆமா
ஆமாமாங்க அது நறைய பக்க அது உறவினர் பக்கமு நறைய இது ஆச்சுங்க இது மூலியமாவு அவிங்க அனுபவிச்சாங்க ம் நீங் சாப்ட்டீங்கலா
நாம்ப சாப்பாடு ரெண்டு மணியாச்சா அப்போ மூணு நாலு மணி ஆகு
ஓ சேர் சேரி செரிங்க
நீங்க சாப்ட்டாச்சா
ஆஹ் இனிமேல் தா சாப்பணு ஒரு ரெண்டு மூணு மணி ஆணும்
சரி சரி அப்போ மதிய முடக்கம் எப்போ
அதி முறுக்கும் ஒரு ஆ முப்பது நிமிடம் தாங்க அதிகபட்சொ
ஓ செரி செரி செரி
அதுக்குள்ள கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டிதானே
செரி ஓகே
கேங்க நன்றி இருங்க இருங்க ஆ அப்பொறங்க காலை எத்தன மணிக்கு எந்திருப்பீங்க
காலைல ஆறு மணிக்கி எந்திரிச்சிருவங்க நீங்க
நா ஒரு அஞ்சர கேட்டங்க
அஞ்சரக்கேவா எனக்கு ஆறு மணிக்கி எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சரக் ஏன்த்றீய
ஏன்னா எங்குகு சரி நம்ப இருங்க அடுத்த ப பதிவுல பேசுவோங்க
சரி ஓகே
ஆ ஓகே அத்ல கண்ட்னியூ பண்ணிகிலா
ஆ ஓகே பாய்